ப்ரோ ஹா கேக்குதுங் ப்ரோ
ம் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
என்ன ப்ரோ ஆச்சு அதுக்கப்றோ போய்ட்டு வன்டீங்க நெக்ஸ்ட் என்னதா ஆச்சு
நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பிளான் வந்து ப்ரோ டெல்லிதா ப்ரோ பிளானு
ம் இல்லியா
பொய்
கோவா போய் பாருங் ப்ரோ கோவா எல்லா நல்லா இருக்குன் சொல்றானுங்க
கோவாக்கு ஆ ம் இல்ல ப்ரோ நெக்ஸ்ட் ஆ டெல்லி அதுக்கப்பறோ ஒக்கேனக்கல்
ஒக்கானிகல் ப்ரோ ஒக்கானிக்கல் இங்கதானே ப்ரோ
தமிழ்நாடு இல்லங்க அதுகி ம் ஆமா ப்ரோ
ஆமா ப்ரோ அதுவு நல்லா இருக்கு ப்ரோ பாசு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோ
ஓ
தண்ணி அப்ப அவ்ளவா இல்ல இப்போ நல்லா வருது போல நிங்க போகும்போது ஆனா மசாஜ் இது எல்லா ஓப்பன்லதா இருந்துச்சு ஃபால்ஸு, போர்டிங் எல்லா ஓப்பன்தா நாங்க போ போது தண்ணி கொஞ்சோ கம்மி இப்ப எப்டின்னு தெர்ல
ஓ
எங்க சித்தப்பா அங்கதா இருக்காரு ஆனா கேட்டு பாக்குறே நல்லா இருக்கும் ப்ரோ அதா ஸ்பாட்டு அங்க ஒரு மல ஒண்ணு இருக்கு ப்ரோ
ஆஹ்
அது அது பக்கத்துலயே ஒரு மல மேல போகு அங்க போனா நீங்க அப்டியே வானத்தையே பாக்கலா
ப்ரோ வாகமான்லா நீங்க போயிருக்கீங்ளா ப்ரோ
இல்ல
ப்ரோ கேக்குதா ப்ரோ
கே எங்கேயுமே போனதில்ல ப்ரோ
ப்ரோ வாகமானா கேரளாதா ப்ரோ ப்ரோ
கேர்ளால அ ஆ சொல்லு ப்ரோ சொல்லு போனதில்ல போனதில்ல
ம் அந்த வா வா வாகமானு என்ன பண்ணு மேகோ எல்லா நம்ம மேல போகும் ப்ரோ வீட்டுள்ள வரு மேகோ
பரவால்ல நல்லா இருக்கேன் ப்ரோ அது கரெக்டா எப்டி நீங்க போயிட்டு வந்ட்டீங்ளா எப்டி இருக்கு
ப்ரோ பயங்கரமா இருக்கும் ப்ரோ மேகோ ஃபுல்லா வீடெல்லா போயின்னுருக்கு
ம் ம்
ஒரு வீட்டு மேல இருந்தா மேக நம்மளுக்கு கீழ இருக்கிற மாரி அது போய்னே இருக்கும் பொக மாரி போய்னே இருக்கும் ப்ரோ
நம்பரதான் ப்ரோ போய் பாக்கணு ப்ரோ
அதிகமா நாங் மழைபெஞ்சுதா ப்ரோ இருக்கு
அங்க எல்லா எடுத்திலயுமே அப்டிதான் ப்ரோ இருக்குது
மழை பேஞ்சு ப்ரோ நீ எப்பத்தெம்மா போன டிசம்பரு ஜேர்ன்ல போன ப்ரோ டிசம்பர் ஜேர்ன் சரியான ப்ளேஸ் ப்ரோ அப்ப போனா கேரளா நல்லா இன்னு என்ஜாய் பண்லா
ம் நாங்களே ஜேன்லதா ப்ரோ போலான் சொல்ட்டு ஒரு ஐடியா
ஆனா ப்ரைஸ் எல்லா அதிகமா இருக்கு ப்ரோ
ஃபுட்டு ரூமு எல்லாமே எக்ஸ்பென்சிவா மூணார்ல கம்மி தா ப்ரோ மூணார்ல ஆயிரத்தி நூறுபாய்க்கு எடுத்துர்லா ம ரூமு மூணார் இல்ல ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு எடுத்த ப்ரோ ரூமு
ம்
அங்க எவ்ள ப்ரோ சொல்றானுங்க சரியாப்போச்சு அதிக ப்ரோ
அ ப்ரோ நாங்க இருவது பேர் தங்குன ப்ரோ ஒரு வீடே எடுத்துட்டோ
ஓகே ஓகே அப்டினா குடுக்கலா ப்ரோ என்ன ஒர் நாளைக்கு ஆ ர்நூறுபா ஐநூறுபாதா ஆகுது
அவ்ளதா ப்ரோ ஐநூறுபா ஆச்சா அப்பற இங்க வாகமான்ல எங்ளுக்கு த் த் அதா உங்ளுக்கு தெரியு போன வருஷலா பாத்திங்கனா ச அங்கதா ரூம் எடுத்தோ ம் ஜஸ்ட் மூனாயிருபாய்க்தா எத்தோ ரூமே ஒரு நாளைக்கு
அதா நாங்க அவ்ளோ பேர் போ மாட்டோ ப்ரோ நாங்க இருக்றதே ஒரு எட்டு பேருதா எங்க டீமே
ம் மூணாயிருபாய்க் எத்துமா அதுலயு ஒரு ஆளுக்கு எவ்ள வந்துதுனா எரநூறுபா அது மாரி வந்துது அப்பறொ வந்து வர்கலால எத்தோ வர்கல் புரில ப்ரோ
அப்டினா பிரச்ன இல்ல ப்ரோ எடுக்கலா ப்ரோ ரக
அப்பற வர்கால வந்து ரூம் எத்தோ ஒரு ஆளுக்கு அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எவ்வளோ வந்துது செவ செவன் தௌசண்ட் வந்துச்சு மொத்த நூறு மீட்டர் தா பக்கத்துல பீச் பக்கத்துல எத்தோ
ஆமாமா
ம் நல்லாருந்தது ப்ரோ ஜாலியா இருந்த ஜாலியா இருந்துது ப்ரோ ஆனா
அதா ப்ரோ நாம ஹேப்பியா சுத்துனோ ப்ரோ அவ்ளதா பசங்களோட
கால் எல்லாரு வேலைக்கு போய்ட்டா வேலைக்கு வந்து அஞ்சு நாள் பத்து நாள் லீவ் தர மாட்டாங்க அது எங்கயுமே செரி என்ன ப்ரோ சொல்ற
ஆமா அது கரெக்ட் தா இந்த மாரி செப்டோ ஸ்விக்கி அதுல வேனா குடுப்பானுங்க
ம் ச் அதனால் தா செரி வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே பசங்க எல்லாரு போயிட்டு வந்துர்வோ
அது கரட்டுதா ப்ரோ அது கரட்டுதா ப்ரோ லீவ் டைம்ல காலேஜ் லீவ் டைம்ல அந்த மாரி டைம்ல போலா
அது நா லீவ் தான காலேஜ் டைம்லயே போலாம் ப்ரோ காலேஜ்ல ஒரு அஞ்சு நாளு இப்போ நா சாட்டர்டே சண்டே ஒரு ரெண்டு நாள் ஆயிச்சா அப்புற மண்டே ட்யூஸ்டே வெனஸ்டே அ மொத்த அது மாரி கணக்கு பண்ணிதா ப்ரோ போவே
லீவு எடுத்துக்லா
கணக்கு பண்ணி போவுமே
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ கரெக்டாதா இருக்கு அது
இப்ப நெக்ஸ்ட் திருப்பதிக்கு நடந்து போவோ ப்ரோ இங்கிர்ந்து வீட்டான்ட இர்ந்து நடந்து போவோ
ஓ ஓகே ஓகே ஆ இந்த மாரி இது சாமிக்கு வேண்டுதல் வெச்சு அந்த மாரியா
பசங்களாலதா போவோ நந்து
ம் ஓகே ரோ ஓகே
ம்
ஆஹ
ப்ரோ விட்டுட்டு கேக்குது விட்டுட்டு கேக்குது ப்ரோ சிர
ஆஹ் எப்டி ப்ரோ நல்லாருக்கிங்களா
உ விட்டுவிட்டு கேக்குது
ஆஹ் இப்போ கேக்குதா இப்போ கேக்குதா அத ஆஹ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்ல அது எப்படி ப்ரோ நடந்து போனிங்னா அங்க போகும்போது ஸ்டே பண்ணிட்டு போவீங்களா இல்ல அப்படியே போயிடுவிங்களா அப்புறம் ஒரே ஸ்டேஜா
இ பர்ஸ்ட் நாள் வந்து பிச்சாடூரு ஸ்டே பண்ணுவோம் ஒரு மண்டபத்துல மண்டபமே மண்டபத்துல ரூம் இருக்கும் ரூம்லதங்கிடுவோம்
அப்புறம் செகன்ட் நாள் வந்து அலம்பர் மகாபூர் வந்துரும் கீத்த பேரலக்கும் வத்துருவோம் மூணாம் நாளு திருப்பதி திருப்பதி நல்லருக்கும் ஃப்ரோ பக்க பக்கந்தாம்ப்ரோ ஒரு நூறு கிலோமீட்டரு இருக்கும் அவ்வளோதான் நூறு நூற்றி இருபது கிலோமீட்டரு இருக்கும்
ஒரு நூறு இல்ல இங்க இருந்து எண்பது எண்பத்தஞ்சு தான் ப்ரோ கூட போகும் வேலூர்லருந்து வே
ஆஹ் ப்ரோ விட்டுவிட்டு விட்டுவிட்டு கேக்குது ப்ரோ விட்டு விட்டு கேக்குது
சித்து நிமிஷம் சிக்னள் கூட இருக்கே ஒரே நிமிசம் மாடி மேல ஒரே நிமிஷம் இருங்கோ கேட்குதா ப்ரோ
ஆஹ் கேக்குது ப்ரோ
சொல்லு மாடி மேலயே உட்டான் ப்ரோ
ஃபர்ஸ்ட் நாளு அம்பது கிலோமீட்டர் போகும் ப்ரோ ப்ரோ ப்ரோ பேசாமே இருந்த அப்பறம் வேஸ்ட் தான் ப்ரோ டைம் தான் வேஸ்ட் ஆகும்
அதான் ப்ரோ அத விட்டு விட்டு கேக்குது இது என்னன்னு தெர்ல கட்டாவது அதா அதா இப்ப கேக்குதா கரெக்டா
ஆஹ் இப்ப கேக்குது ப்ரோ
ஆஹ் சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ அதா ப்ரோ அதான் ப்ரோ அதான் ப்ரோ அது போயிட்டு அப்படியே அதுவும் ஒரு ஜாலியாதான் இருக்குல பசங்க கூட போறதுக்கு
அது பசங்களாதா போவோம் அது பர்ஸ்ட் நாள் அம்பது கிலோமீட்டர் ரெண்டாவது நாள் அம்பது கிலோமீட்டரு நூறு கிலோமீட்டர் போயடுமா அதுரு வந்துருவோம் அதுரு வந்தோன்ன செப்டம்பரு தடா போயிடுவோம்
உம் பிளான் போட்டு போனே ப்ரோ பிளான் போடமா போயி போன தடவ ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ அங்க
ப்ரோ எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கறான் ப்ரோ என் ஃப்ரெண்டு இருப்பான் கேரளா போனுமா ஆறு நாள் இந்த ஆறு நாளைக்கும் டிடீயல்ஸ் அனுப்பிட்டான் அனுப்புற இங்க இங்க போகணும் இங்கங்க போகது ஆனா அந்த இடத்துக்கெல்லாம் போலா ஆனா அந்த ஊருக்கு போயிட்டோம் இப்போந்து மூணாருல இருந்து இங்க கிளம்பு கிளம்பறனா கிளம்பிடுவோம் ஆனா இந்த மாரி எடத்துல உ ஆனா எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்பென்சஷ் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுருவோம் நாங்க ஆனா கொஞ்சம் அதிகமா ஆச்சு அவ்ளோ தான்
அது எல்லாருக்குமே ஆகற தான் ப்ரோ நாங்களுக்கும் மேலாவ போட்டோம் எங்களுக்குமே அதிக மாச்சி பிளானே சரியா போடாம போயிட்டோம் ப்ரோ அதான் பிரச்சனை அதான் பேசிட்டு இருக்கோம் கரெக்டா பிளான் போட்டு போனோம் இல்லன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ அது இந்த பக்கம் கர்நாடகா நந்தி ஹில்ஸ் போக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல இருக்கும்
கர்நாடக
ஆமா நந்தி ஹில்ஸு அந்த பக்கோ அதுவு சூப்பரா தா இருக்கு
ஓ ஓகே ஓகே அது என்னன்னு பாக்கணு எ ப்ரெண்டு பாப்பா தா ப்ரோ எ ஃபிரண் என் ஃபிரண்ட்ட இது மாரி பாப்பா ப்ரோ கூமாப்பட்டி தெரியுமா ப்ரோ கூமாப்பட்டி
அதா ப்ரோ அங்க நல்லாருக்கு ப்ரோ ஸ்பாட்டு அண்ணா ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாரு சொல்லிட்டு இருந்தாரு க்ளைமேட் எல்லா சூப்பரா இருக்கு அது மேக எல்லா முன்னாடி இருக்கு இன்னோ ஹைட்டு சம்ம ஹைட்டு என்னையோ பாயிண்ட் எல்லா இருக்கு அங்க நெறய ஸ்பேஸ் இருக்கு சுத்தி பாக்கற மாரி எடெல்லா இருக்கு மேல மைசூர் பேலஸ் இது அப்டே அந்த பக்கோ போனா ஃபுல்லா சுத்திட்டு வரலா மயில்ஸ் ஒண்டர்லா கர்நாடக போனா அப்டே போய்ட்டு அங்க போய்ட்டு வரலா ப்ரோ அதா ப்ரோ என்னன்னு சொல்ட்டு பாக்கறோ போனா நெக்ஸ்ட் நந்தி ஹில்ஸு இல்லன்னா கோவா அந்த மாரிதா ப்ளான் இருக்கு இப்போதிக்கு அடுத்த ட்ரிப் வந்து கேரளா தா அனா பசங்க கொஞ்ச பேர் வரல நாங்க ஆறு பேர் தா போனோ எங்க டீம்லயே ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருக்கிறானுங்க நெறிய பேர் வர்ல எல்லாருமே போலா சொல்ட்டு பிளான் அ போட்டுருக்குரோ எப்டினு சொல்ட்டு என்னன்னு பாத்துட்டு கெளம்புனு
உம் ஓகே ஓகே
அஹ் ஓகே ஓகே ப்ரோ எப்டி போது உங்க ஒர்க் எல்லா இப்ப ஒர்க்கு போறது இல்லையா
பக்க நா காலேஜ் முடிச்ச
உம் உம்
உம் எதாச்சு போய் கோர்ஸ் கத்துக்குனு தா ப்ரோ போனு
கோர்ஸ் கத்துகுலா ப்ரோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு
எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எது மேலயுமே இல்ல ப்ரோ
சரியா போச்சி ப்ரோ நம்மல மாரியே இருக்கற ப்ரோ நீங்க ஆனா காசு வேணு சுத்தனு ஜாலியா அதான
அவ்ளதா ப்ரோ ஜாலியா இருக்கனு ப்ரோ வாழ்க் லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ணி வாழனு ப்ரோ
கரட்டு தா வாஸ்தவ தா காசு வேணுமே அதான பிரச்சனையே
ஹஹ
காசு இருந்தா பண்லா அததா சம்பாதிக்கிறதுக்காவது ஒரு ஐடியா பண்ணு ஆமா ஆமா ஆமா லைஃப் என்ஜாய் பண்ணும்னா மணி வேணு ஒன்னு பணக்காரனா இருக்கணு வீட்ல இருந்து நம்ம ஆகணு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடுச்சு ஆமா ரெண்டாவதா நம்மதா ஆகணு என்ன பண்றது
சரி ப்ரோ நன்றி ப்ரோ ந நெக்ஸ்ட் கால்ல சந்திக்கலா